ஹலோ சொல்லுங் மேடம் கேக்குதுங் மேடம்
இன்னு ஃப்ரீ ஆகலயா சார் எடையில நீங்க பேசும்போது
அது லிப் அ நெட்வர்க் இஷு ப்ராப்ள புரில ஃபுட்டு வந்திருக்கு ஆ ஒரு இது நம்பர் வேற இல்ல இதுல இதுலே கே கேன்சல் ஆயிடுச்சு புரில ப்ளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்னுதுல்ல ஆஹ் சொல்லுங் மேடம்
ம் சொல்லுங்க என்னாச்சு வேல இன்னு முடியலையா
வேலயெல்லா முடியறக்கு லேட்டாகு மேடம்
ம் அது சேர் நைட்டு மூணு மணி வரைய சாப்பாடு ஆர்டர் பண்வாங்ளா ஹலோ
ம்
இல்ல சார் மூணு மணி வரை என்ன அப் என்ன இந்த டைம்ல ஆர்டர் பண்ணி சாப்புட்றாங்க
ம்
து சொமேட்டோ அந்த மாதிரி இருக் குல்ல அந்த மாதிரி ராபிட்டோவா
ம்
ஓகே ஓகே ஓகே அங்க வெயில்லா எப்டி இருக்கு ஜாஸ்தியா இருக்கா
ஆ ஆமா மேடம்
ஓகே ஓகே அப்றோ
ம்
என்ன பண்றீங்க
இப்ப ஆர்ட்ர் டெலிவெரி பண்ணிட்டு இருக்கங்க மேடம்
ஆஹ் அப்பிடியா
ஆமா மேடம் ஒரு ஆட்ர் டெலிவரி பண்றனால ரெண்டு ரெம்ப நேராச்சி
அவ்ளோ நேர ஆயிடுச்சா
உம் உம் ஆமங்க மேடம் நானூத்தி தொண்ணுத்தஞ்சிர்வா வாங்கணு அவங்ககிட்டதா கேக்கணு
சரியான நம்பர் குடுத்து சரியான அட்ரஸ் குடுக்கலாம்ல
ஆர்ட்ரு என் என்னோட இது ஆர்ட்ரு தப்பா ஆ குடுத்துட்டாங்க ரெஸ்டாரண்ட் தப்பு கடைசில நா அலையறதா யாரோ பண்ண தப்புனால ம்ஹ் நா
நீங்க அத அப்ப கம்ப்ளைண் பண்ணிருக்கலாம்ல சார் ஹலோ ஹலோவ் அல கேக்குதா சார்
அது போ மாட்டிங்குது
அப்டியா இல்ல நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கில்ல அந்த இடத்துல சொல்லிருக்கலாம்ல இப்டி பண்ணிட்டாங்கன்னு
உஹம் நீ கரெக்டா வாங்கிக்கோ என்ன இல்ல அவ்ளோதா அ கே போட்டுட்டு இதுல வேஸ்டா போச்சி நாளே அப்றம்
இங்க வேல பாக்குறதா கஷ்ட தா
சீ ப்ளாக் தா கீழ கீழலா போனாங்கன்ட்டு அவரு சொன்னாரு யாரு சரி ப்ரோ ம் செர் புரோ இல்ல இவரு பாத்துட்டு வந்தே அ அது இங்க பாக்க முடியல கீழ அவரு கிட்ட கேட்டதுக்கு முஸ்லீம் பா பாத்தீங்கன்னா கீழ இருக்காங்க அப்டின் ஏ அவுரு ஹலோ மேடம் கேக்குதா
ஆ கேக்கிது கேக்குது
ஆ ஆடர் வச்சிக்கிட்டு நாம என்னங்க பண்ண போறோ என்ன பண்வீங்க ஆடர் பண்ணவீங்க மெசேஜ் போட்டங்க
ம்
ன ஆ சேரி அதனால
இத இந்த வேல பாக்குறவங்கலுக்கெல்லா ரொம்ப கஷ்டோ இல்ல சுத்த விட் டா சுத்த விட்டாதான
டயர்டா இருக்கு
அதா சுத் சுத்தவிட்டா சுத்த விட்டதானா
ம் ஆமாங்க் மேம் நீங்ளே பாத்து எடுத்துக்கோங்க அக்கா
அப்படியா
ம் அவரு இல்லிங்கனா
ஓகே ஓகே
ம் ம் ம் ம் ம் சாப்பிட்டீங்ளா மேடம்
ம் நா ச் சாப்ட்டே சாப்ட்ட சாப்ட்ட இன்னைக்கி இங்க தோச சாம்பார் அதுக்கப்றோ தக்காளி சட்னி எல்லா வச்சி சாப்ட்டாச்சி
இல்ல புட் எதாவத் ஆர்டர் பண்ணாரா கேட்ட அது ஒன்னு பிரச்சன இல்ல து ரூம் நம்பர் தெரியில புட் கொண்டு வந்துருக்கே எந்த பிளாக் சீ பிளாக்ங்க சீ பிளாக்கா சீ பிளாக் தெரியில மேல வேனா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஓகே ஆ மேல ரெண்டு பேர் மேல மேலயா ஸ் இப்பதா வந்தாங்களா இப்ப தா ரீசென்டா வந்தாங்ளா இல்ல மேல செவன்த் ஃப்ளோர்ல இருந்தவங்க தா முஸ்லீம்ஸா ஆ பேர் என்ன சொன்னீங்க சதார்த்து மேடம்
ம் ஆஹ் சொல்லுங்க
நம்பர் இல்லையா நம்பர் இல்ல அது ஆட்ரு கேன்சலாயிச்சிங் மேடம். ஆட்ரு கேன்சலாயிடிச்சி கேஷ் அன்ட் அது இப்போ ரிட்டன் அவங்களுக்கு ஆட்ரு என்னன்ட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லிருக்காங்க. கேஷ் நீங்க எங்களுக் கேஷ் குடுக்கனுமா உம்